ஹலோ வணக்கம் தோழா நா பண்றே சும்மாதா தோழா வெளில வந்துக்கிறே ப்ரிஜ்ஜாண்ட நாங்க உட்காண்டுருக்க தோழா சாப்ட்டான் தோழா நீங்க
சாப்ட்டு சாப்ட்டு இப்ப மாடு பேய் நீ மேய்சு ஓட்டுன்னு வர்ண்ணுமா இல்ல அதே கூட்டட்டு வந்து ஓட்டி தோழா
இல்ல தோழா அவுத்து விட்டே
ம்
அதுவே மேயஞ்சட்டு வந்துடு தோழா
நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா பி ஏ எக் ஹிஸ்ட்ரி
ஆ ஓகே தோழா அதுக்கு நல்ல ஜாப் தா இது
செரிங்க தோழா
ம் பண்ணுங்க பண்ணுங்க
செரி தோழா
முச்சுட்டீங்களா
முடிஸ் முடிக்கில தோழா இது தேட் இயர் தோழா
ஆரியரு
இல்ல தோழா கிளியர் பண்ணிட்டே வச்சே
நல்லா பொய் சொல்லாதீங்க தோழா
உண்ம தா தோழா
கிளியர் பண்ணிட்டீங்களா
ஸ்க்ரீன் ஷாட் எட்த்து அமீக்ட்டா தோழா உங்களுக்குது
சூப்பர் தோழா எப்டி தோழா கிளியர் பண்ணீங்க
தெர்ல தோழா படிச்சே படிப்புதா தோழா எல்லா கார்ணோ
படிப்புதா உங்களுக்கு சோறு போட்ச்சா
ஆமா தோழா படிப்பு நம்மகிட்ட வீடு இருந்தா எடுத்துப்பாங்க நெல இருந்தா புடிங்கி பாங்க ஆனா படிப்ப மட்டு எத்துக்க முடியாது தோழா
நல்ல தோழா
செரிங்க தோழா
ம் ம் அப்பறோ தோழா
சும்மாதா தோழா அப்பறோ வெறுப்படி தோழா இங்கயிருகத்துக்கு
ஏ தோழா
ஆமா தோழா வேர எங்கனா வெள்ல எங்கனா போனு போலேயே இருக்கு டூருக்கு எங்கன்னா
நீங்க வந்து டூரு கீரு போந்துகெடையாதுல்ல அதனால உங்களுக்கு வந்து தெர்ல தோழா இப்ப டூரு மட்டு போனா ஆ எங்கிட்ட டொண்டிபிளஸ் டொண்ட்டிபிளஸ்க்கே இருக்குடா
செரி தோழா
ஒரு டூருக்கு போய்யி அது ஒரு டென் லெவல் டுவெல் தௌசண்ட் போய்யி வேஸ்டாகி
தோழா வேஷ்ட்டின்னு சொல்லாதீங்க தோழா அதுவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காசு சேத்து வெச்சின ஏன்னா தோழா பண்ண பாரு
கரெக்ட்டி இப்போ எது இப்போ ஜாலியே இருந்தா நா போய்
பணத்த சேத்து வெச்சு நா பண்ண போறோ இருக்கற்து ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருக்கணு தோழா
ஆமா ஆனா நாங்க ஏதோ ஜாலிய இருக்குரோ இப்ப டெல்லிக்கு வேற போகாத சொல்லுங்கிறானனுங்க ஒன்னும் என்னன்னு தெர்ல
செரி தோழா போய்ட்டு வா தோழா ஜாலியா
டெல்லில்ல இருக்கு தோழா
ஏ தோழா
டெல்லிக்கு போயிட் நா பண்றது தாஜ்மகாலுக்கு பாக்கலான்னுட்டு நின்னுங்குறோம்
ஆ
தாஜ்ஜிமகஹால்ல எப்டி தோழா பாக்குறது போயிட்டு
போய்ட்டா
நானும் செரி தோழா
தாஜ்மகாலுக்கு போயிட்டு வா தோழா ஜாலியா காசெல்லாம் பாக்காத தோழா
ம் ஹூம்
காசனா பாத்தா என்ஜாய் பண்ண முடியாது பா வேலையே ஆவாது
ஆமா தோழா நான் காசுல்ல பாக்கமாட்டே
செரித்தோழா ஜாலியா போத்தோழா
செரித்தோழா செரித்தோழா
செரி தோழா ஜாலியா போலாம் இன்ன தோழா நீ
ஜாலியா இருக்குன்னா மணி பினான்சியல் ப்ராப்ளம் தோழா
யா தோழா
பினான்சியல் ப்ராப்ளம்
அப்போ எதனா வேலக்கி போத்தோ
எதனா வேலைக்கு போனாதான தோழா முடியும் எது வேலைக்கு போகோமே அங்கிய இங்கயும் போனால்லாம் முடியாது
செரி தோழா
ம்
வேலைக்கு எங்கன்னா போ தோழா வீட்ல இருக்காத் தோழா சும்மா
சும்மா வீட்லே வீட்லே இல்ல எங்கன்னா போனும் தோழா
ஆமா தோழா வீட்லே இருக்குறது வெறுப்படிகுது தோழா நான்னா கூட டூருக்கு போ மாட்டே எனக்கு வெறுப்படி நீதான் ஜாலியா இருப்ப
இப்ப ஒடனே ஒடனே போக முடியாது இதோட எப்பத் போவோனா இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோராதா தான் போவோம்
சரி தோழா
போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு
செரி தோழா செரி தோழா நா எப்டி தோழா ஏன் போனீங்க எதானா டூருக்கு போயிருக்கீங்களா
இப்ப நா போய் பேங்களூர் போய்கிற டெல் இதுவே கேரளாவே ரெண்டு டைம் போயிட்டே
எப்படித் தோழா பஸ்லயா ட்ரெயின்லயா
கேரளா பேங்களூர் வந்து ட்ரெயின்ல போனே கேரளா ஒட் டைம் போம்போது ட்ரெயின்லா போனேன்
சரி தோழா
ஒரு டைம் வந்து வேன் பசங்கல்லாம் வேன் பேசின்னு போணும்
ம் சரி தோழா எப்படி தோழா இந்த ட்ரிப் பெல்லாம் ஜாலியா கக்குதா
சூப்பரா ஜா நம்ப உங்க ட்ரிப் என்ஜாய் பண்றோமா இல்லையா தோழா
சரி தோழா
ஆஹ திருப்பி திருப்பி என்ஜாய் பண்றோமோ இல்லையா தோழா ஆஹ் நம்ம வந்து எப்படி சொல்றது பசங்க கூட ஒரு ரூம்ல இருக்குது பாத்தியா அது சூப்பரா இருக்கும் தோழா
ஆமா தோழா ஜாலியா அவனுக எதனா ஒண்ணு பண்னேருப்பானுக பயத்தியமாட்டோம்
அதுல இவனுங்க ஒரு அஞ்சு பேர் கேங்க்ல ஒரு வேற மாரி பண்ணுவானுங்கோ இன்னும் சூப்பரா இருக்கும் அவனுக்கு வந்து ஒரே ரூம்ல போட்டு நாங்க எப்பயுமே ரூம் எடுக்கர்ந்தனா மூன் ரூம் எடுப்போம் கண்டிப்பா ஏன்னா எதுவுமே பண்ணா ஒருது நா ஃபண்ட் பண்றதுக்கு ஒருத்தங்கோ மிச்ச பண்ற ஒருத்தவனுங்கோ அவனுங்க எல்லாம் இந்த ரூம்க்கு வந்துருவானுங்க எல்லாத்தயு பண்ட்டு
தல ஒரே ரூம் எடுக்க முடியாதா தல ஒரே ரூம் தா நாங்க எத்தோம் நாங்க
பொக வாசன அதல்லா முடியாது
சேரி தோழா
பசங்கோ வாசனைல்லா பார்த்தா வாந்தி எடுத்துருவானுங்கோ
சேரி தோழா
அதனால ஒரே இது வேற எடுக்க மாட்டானுங்க
சேரி தோழா ஆனா ஒன்னு எத்துட்டுவானா ஒண்ணும் ஜாலி மொத்த பேரும் ஒரே இது பாட்ட போட்டும் வனா
ஒரு ஓர் ஆள் இருக்கும் ஒரு வீடா எத்துருவோம் ஒரு இதுவா வீடிலேயே மூணு பெட்ரூம் இருக்குல்ல
ஆமா
அது மேரி நாங்க மூணு பெட்ரூமு ஆலுக்கு ஒரு பெட்ரூம் எத்துப்போம் ஹால் வந்து கால்ல எல்லாரும் குளிச்சுட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு தா ஹாளு
சேரி தோழா
ம் அதுதா அது ஃப்ரீ மிச்சத்துக்கு ஆள் யூஸ் பண்ண மாட்டோம்
சேரி தோழா எப்டி நீங்க போனீங்களே எப்டி போட்டோ லா எடுத்துங்கிளா
ம்
போட்டோலா எடுப்பிங்களா
போட்டோலா எத்த தோழா
சேரி தோழா
ஆனா ஜாலியாதா இன்ச்சி
என்னா போன் தோழா எத்துபோனீங்க ஐபோன் எதுனா எடுத்துனு போறது அந்த போன் கொஞ்சம் நல்லா இருக்கும்
தோழா எனக்கு கேரா இருக்கு தோழா எனக்கு போன் பேச அது இது போட்டோ எடுக்க இன்டரெஸ்ட் இல்ல தோழா
ஏன் தோழா உங்களுக்கு ஏனா வாந்தி எதனா வந்த்ச்சா
ஆமா வாமிட் வருந் தோழா அதனால எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல
சேரிப்பா
ம் ம் ம் அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் எதுமே இல்ல தோழா
சேரி தோழா
ம் அப்பற தோழா
அப்பற சும்மாதா தோழா என்னா பண்றதுனே தெர்லங்கிற
ஏதோ இதோ இதோ இது பாண்டிச்சேரி போய்ட்டு வரதுக்கே உங்களுக்கு டிரிப்பு மாரி இருக்கு இவனுங்க அது பைக்லயே போயிட்டு வர்லான்றானுங்க பாண்டிச்சேரில்லாம்
தல யார் தல அவனுங்க
ம்
யார் தல சொலந்து
புரில
உன் ஃப்ரெண்டா தோழா சொலந்து
என் ஃப்ரெண்டு என் சொல்ட்டானுங்கோ பாண்டிச்சேரி என் சொன்ன பஞ்சேரி பசங்க பாண்டிச்சேரி போயிட்லான்னுட்டு அது நம்ப பைக்லயே போயலான்டா
என்னா தோழா எங்கள அசிங் பாத்த, பைக்லயே போனாலு ஆனா பைக்ல போனா கூட அது ஒரு ஜாலி தோழா ஆ, தடி கிடி புடிச்சிட்டாங்கனா அ ள்ளதா நீங்க காலி
இப்ப திருப்பதி போப்போறே பைக்லயே அடிச்சமா ஒரே டிப் ஒரே இது போயினே இருக்கனு பேக் எத்துகினு க்தா
ஆ
ம், ஒரே டிரிப் அடிச்சுனு போயின்னே இருக்கணு
செரி தோழா
அடுத்த இதுலா பாக்கவே கூடாது புரிதா எட்டு மணிக்கு ஒரு தாவா ஃபோன் பண்ணுவா விளாட போயிடுவே என்னானே தெரில எனக்கு வேற என்ன ப என்னா பண்றதுன்னு
என்னா தோழி ஆச்சி மைண்ட் அப்செட்டா இருக்குதா
பவர விட் வருவா வெளாடப்போனு
இட்ன்னு வருனுமா
ம், ம்
எங்கந்து தோழா
ம்
எங்க சேரி தோழா
பைக் நான்தா ஓட்டுனு போன தோழா
சேரி தோழா நீ தர செல்லா
ஆமா தோழா
சேரி தோழா
ம், ம்
என்னா தோழா அடுத்த பிளானு தெரியுமே அதா பாத்துகிறனே தோழா
பாத்து ஓட்டுவியா, பைக்கு எல்லா பறக்க வுடுவ தோழா
தெரியு தோழா பாத்துக்கிறனே நீ ஓட்டி நா உங் கூடவே வந்திருக்கனே நா உங் கூட வந்திருக்கே தோழா
அது பறக்கவுடுவ தெரியுமா தெரியாதா
தெரியு தோழா
ஸ்சுனு வந்ட்டாலே பறக்கவுடுவே
நீங்கதா தோழா வாலேண்டினா ரோஸி
வாலண்டினோ ரோஸியோட ரோல் மாடல்லா கடையாது ரேஸிங்னு வந்துட்டாக்கா ஆர் எக்ஸ்லே முருக்கி காட்டுவோ நாங்க
தெரியு தோழா நீ ரேஸ்ஸர்னு நா ஒத்துகிறே தோழா
எனக்கே தெரியு ரத்த தோழா நா ரேஸ்ஸர்னு நா ரேஸ் க்குதா போனது கெடையாது ரேஸ்க்குதா போனது கெடையாது நானு
செரி தோழா
மிச்ச எல்லாத்தையு பண்ணக்கிற தோழா
சேரி தோழா
தாவாக்கு வந்து பிளைட்டு வாங்கணு, பிளைட் இந்த பிளைட் இந்த அந்த தாரு காரு
காரு பி எம் டபுள்யூ
கார் கார்ரா பி எம் டபுள்யு கார்ரா அது காரு ஆ
அ செரி தோழா நம்பளுக்கு வந்து பி எம் டபுள்யு தா தெரியு காரு நம்பளுக்கு வந்து பி எம் பி எம் டபுள்யு தாடா பி எம் டபுள்யு எம் ஃபோர்
அட்விகேட் தா அவ மட்டு ஆயிட்டனா கார் தா
அதுக்கு தா இப்போ வெயிட்டிங்கு
செரிதா
பிளாஸ்ட்டு பண்ணுவாரு ஒ சிம்பேடு உள்ள எது பஞ்சேரு
வீட்ட போட்டுனு வரீங்ளா தோழா
ப்ளா பிளாஸ்ட்டு ன்று நம்பிட்டா பிளாஸ்ட்டு
செரிதா
எல்லாருமே ஸ்டன்னா பாக்கணு பா இங்கெந்து போணலாம்ப்பான்ன ஒன்னு
செரிப்பா
வந்தவெனவே அட்வகேட் ஆனொவனொவே பிளாஸ்ட்டு தா
செரி தா மண்ணு மண்ணா ஆய்ச்சு தா மண்ணுல வற்ணா அந்த செருப்பலா மண் ஆயிச்சு
என்னாச்சு மண்ல போய்னுக்றா
ஆமா தோழா மண்ண ஆய்ச்சு அங்க ஏறி வுஞ்சிக்கிறாங்க
ம்
அதா மண் தோப்புல
நிதித்தொற போயினுக்குறாங்க
மாடு தாத்தோட ஓ போயிச்சு
இப்போ அதுக்குன்னே ஓகே மாடு வராதா
வராது நம்பதா ஓட்டுன் வர்னு
மாடு வீட்டெ காட்டுங்க வந்துட்டு போது
வீட காட்ணுமா அது வராத் தோழா நம்ம தா ஓட்னு வர்னொ
ஏ தோழா புரியல நீங்க சொல்றது
அத நம்மதா தோழா ஓட்னு வர்ணு
என ஃப்ரெண்டு வேற ஒருத்த கட்ட போறா தோழா
ம் யாரு
பக்கத்து ஏரியா பையெ எ ஃப்ரண்டே கட்ட போறானா அத்னால எ ஃப்ரண்டே ஒருத்த பின் எத்து குட்த்துனுகுறா
நானே
அவுங்கிட் சொல்னுக்றா அவுங்க இல்ல இங்கேக்குறான்னு எங்க போயினுக்ற அத சொல்னுக்றா
என்ன தோழா இப்டியா தோழா பண்ண உங்க துரோகொ பண்ண உங் ஃப்ரெண்டுக்கு
அவனு குளோஸு இவனு குளோஸுன்றா அவெ
ஆ
கஷ்டமாகுது அத நென்ச்சா
நீ சால்வ் பண்ணி குடு தோழா
எனக் தெரியாதுடா அப்பா உங்க ரெண்டு பேரு கதன்னு சொல்ட்டே அவெ செறான வெயிட்டு
யாரு ஆப்பணன்ட்டு
ம் எனக்கு அவன தெரியாது எனக்கு அவன தெரிய தெரியாது ஆனா அவெ சரியான வெயிட்னு எனக்கு தெரியு
செரி தோழா அவெ வேற ஊரா தோழா
ஆமா வேற ஊரு
எந்த ஊர் தோழா
ஒன்ன பாப்போ
பண பாக்கும்
உனுக் பொண்ணு பாக்கோ பொண்ணு பாக்கோ
ஆ தெர்ல தோலம் எறித்தோல நா தோலா இப்போ அடுத்த ப்லான் நேதான் நா பண்ணலானுக்குற அடுத்து காலேஜா
நெக்ஸ்ட்டு காலேஜி தா நா பண்லா நீங்க தா சொல்லுங்க
போயட்டு வாப்பா காலேஜி கத்துன்னு வாப்பா நாலேஜா
ப்ரோ நீங்க ஸ்கூல்ல படிரீங்ளா
ஆமாங்
அத்தா அம்மே நாலேஜே பேசினிரும் போய்ட்டு வா காலேஜி கத்துன்னு வாக்கா காலேஜுன் ன்னா ப்ரோ இத் அ ப்ரோ காலேஜ் ஸ்டூடன்மே நந்துக் ப்ரோ
வெரி ப்ரோ
வெரி ராங் ப்ரோ
செரி ப்ரோ நீ சொல்ட்டல்ல கான் நந்துக்குறே ப்ரோ
நாய் நா சொல்ட்டே நந்துக்களால்ல ப்ரோ நீயே தெஞ்சிக்கிணும் ப்ரோ அம்டிதா இருக்கணு நே புரிய்தா ப்ரோ நா மன்னி க்கி வேண்டிய்துலா இல்ல ப்ரோ சொல்ற ப்ரோ உன்கிட்டே
தெரி ப்ரோ
ப்ரோ உப்பு மொளாத்தூள்லா போட்டே கொய்க்காக்கி அதுக்கப்பறோ அச்சி டைட்டா அச்சுஓட எத்துன்னா வேலி
வெரி ப்ரோ எனக் கொஞ்ச எத்தை ப்ரோ
கைய எழையுது ப்ரோ நான்னே தெரில ப்ரோ மேட்ச் வேற என நம்பி வேருக்குது நா ஒராள்
ப்ரோவ்ல் இன்மேல நீ சூப்பரா விளாடுக உ ப்ளைங்க நா பாத்தே ஆகணும் ப்ரோ என்னா ஒர் நாளனா பாத்ருன் ப்ரோ கன்ஃபார்மா
ப்ரோ சட்ட்ரு போடுவம் ப்ரோ போ
நீ பேசத பாத்தா நீ ப்ளாயி நனி நானு
த்ரோ சட்ட்ரு போட்ல ப்ரோன்ற